இல்டா ஆ சாப்டியா
ம் சாப்டே
ஒ ஒ சேரி சேரி எங்யோ டிரிப் போனியாமே எங்க போன
மூணாறு போனே
மூணறா எப்டி ட்ரைன்லையா பஸ்லயா
ம் பஸ்ல பஸ்ல இல்ல வேன்ல
போனிங்க
ம் எங்க ஊரு பசங்க இருவது பேரு
எப்டி
எப்டி வேன்ல
எப்டி எல்லாரு யார் கூப்டா எவ்ளோ செலவாச்சி
ம் எல்லாரையு எல்லாரு முடிவு பண்ணி புக்க மூணாறுன்னு பிளான் பண்ணி மொத்தமா ஒர் ஆ அறுவத்தி மூணு ஆள் இருவத்தஞ்சாயிரோ ஆச்சி மொத்த பேரும்
அ ரூப்பா அறுவத்தஞ்சாயிர ரூபாவா ஆடி
ம் ம்
எத்தன பேரு போனிங்க
இருவத்தி பத்தொம்பது பேர் போனோ
பத்தொம்போது பேரா
ம்
ம் அங்ன போனீங்க அங்போயி
நேது
என்னடா பண்ணிங்க அங்க போயி
அங்க போயி என்ஜாய் பண்ணோ
பஸ்ட் அங்க எங்க போனே
பஸ்ட் நா மூணாறு போனே
உம் போயிட்டு
போயிட்டு என்ஜாய் பண்ணோ
எங்க போனா மூணாறுல
மூணாறுல எங்க போவாங்க மூணாறுதா போவாங்க
இதுக்கா இல்ல ஃபால்ஸ்கா
மூணாறு போய் ரூம் எத்து தங்கி அதுக்கப்பறொம் மறுநாளு ஜீப் எத்து ஜீப்ல ஒரு நாள் ஃபுல்லா சுத்தனும் மூணாறு ஃபுல்லா சுத்தனும் ஃபால்ஸு வாட்ர் ஃபால்ஸு அப்பறொ வியூ பாயிண்ட் ட்டு அவ டீ செடி சாக்லெட் செடி ஆத் தெம் பாத்துட்டு ஃபோட்டோ வீடியோலா எடுத்துட்டு ரீல்ஸ்ல்லா பண்ணிட்டு ரோட்ல டான்ஸ் விளாட்டு
ம்
அப்பறமா வன்ட்டோ
ங்க அப்புறொ அப்புறொ என்ன போனீங்க
மூணாறு வுட்டு கெளம்பிட்டு அதுக்கப்பறொ வ வாகமான் போனோ
எங்க
வாகம்
வாகமனா
ம் ஹூ
அது எங்க இருக்கு
கேரளால
உம் அங்கப்போய் என்னாப் பண்ணீங்க
அங்க போய் டான்ஸ் ஆடுனோ போற வழில டான்ஸ் ஆடுனோ அங்கேயே பாக்கத்துக் நெ நிறைய எடல்லா இருந்துது
ம்
த்தோ நல்லா என்ஜாய் பண்ணோ அப்பறந் திரும்பி வே வேன் ஏறி கெளம்பிட்டோ
நேங்க
எங்கனா அடுத்தது ச் ஆஹ் வர்கலா போனோ வர்கலா
வர்கா அங்களுமா போனீங்க
அங்க போய் ரூம் எத்தோ ஒரு வீடே வாங்கிட்டோ காசு குடுத்து
ஹ்
வீடே வாங்கிட்டு
வீடா ரெசாட்டா ரெசாட்டா வீடா
ரெசாட் ரெசால்ட்னா என்னதுறா
ரெசாட்னா பெரிய பங்களா மாரி ருக்கு
அபா பெரிய பங்களா வாங்குற அளவுலா காசு இல்லப்பா என்கிட்ட
பெரிய பங்களா ஒரு நா நாளைக்கு ஆவான் சில பேரு இதே வாடகைக்கு வீ
நாங்கோ நாங்கோ வீடே வாங்கிட்டோ வீட காசு குட்த்து வீடே வாங்கிட்டோ வீட வாங்கிட்டா அந்த வீட்டுல போய் ஒரு நாள் ல நைட்டு தங்கணும்
உம்
பாட்லாம் போட்டு டேன்ஸ் ஆடுனும் எதஎதோ பண்ணோம் நறயா மெமரிஸ் கெச்சது எனக்கு அந்த ட்ரிப்பல
அப்புறம்
அப்புறம் வருகலா பீச்சுக்கு போனோம் அங்க பீச்சுக்கு போனா அங்க தண்ணில அளோடு கூட பண்ணல
இது பீச்சா ஆ இது கேரளா பார்டரு அந்த பீச்சா
ஆஹ் ஆஹ்
ஆஹ் அப்புறம்
தாவர்கலா பீச்
ஹ்ம்
அங்க போனோம் உஹ் அங்க போனோனே அந்த தண்ணியில அலோட்லாம் பண்ண மாட்டன்னு சொல்லிட்டாங்கோ
உம்
அப்புறம் போழாப் அப்புறம் ஓன் டே போ போட்டிங் போ அது ஜாலியா இருந்தது ஒரு ஒருவே ஆளுக்கு ஒரு ஒரு போட் எத்துனு ஜாலியா சுத்தினு இருந்தோம் அந்த எத்துல உம் அப்புறன்னா அவ்ளோதான் அப்புறம் வேன் ஏறி கெளம்பிட்டோம் களம்பி அங்கிருந்து
அப்புறம் எங்க போனீங்க ஆஹ்
கன்னியாகுமரி போனோம் அங்க சன் ரைஸ் இல்ல சன்ரைஸ்லாம் பாத்தோம்
உம் திருவள்ளுவர் செலை போனிங்களா
ஆஹ் ஆஹ் அங்கதான் போயி சன்ரைஸ் பாத்தோம் அதுக்கு நந்து போனோம் ஒரு அது நந்து போனோம் ஒரு ரெண்டு கிலோ மீட் டர் கிட்ட நந்து போனோம் பார்க்கிங்லந்து வேன் நிருத்திட்டு
திருவ செலைக்கு போனீங்களா உள்ள இறங்கி
அஹ் உள்ளலா போல பாத்துட்டு அப்டியே கெலம்பிட்டோ அது உள்ள போற அளவுலா காசு இல்ல டைமு இல்ல
ஹும்
ஆமா போயிட்டு வரம்போது இப்ப துணியெல்லாமே துவைக்காம இருக்குது
ஹும்
எல்லாமே அங்கியே அந்த கன்னியாகுமாரி செலையாண்டே துவச்சுட்டு அங்கியே பிளாட்ஃபாம்ல காய போட்டு துணிய அங்கே குளிச்சிட்டு அங்கியே ஒரு சர்ட் நூறு ரூபானு வித்திருந்தாங்கல அங்கியே சர்ட் வாங்கி அங்கியே போட்டுன்னு அது தான் ம அப்டியே திருப்பி ஒரு சிவன் கோயிலு சிவன் கோயில ப நைட் பத்து மணிக்கு போனோ அத பாக்க முடியல அலோட் பண்ணல
ஹும்
சிவன போட்டோ எடுத்து அப்டியே திருப்பி நல்ல
ஆஹ் ஹும்
பேசண்ணான்னு இருக்கிறியாடா
அப்படா அப்படா
அப்புற என்னா அப்புற முருகர் கோயிலுக்கு போனோ முருகன் கோயில எல்லா சாமி கும்டோம்
ஹும் அப்புறம்
அப்புற அவ்ளதா அதுக்கு அப்புற ஏறி அப்புற வீட்டுக்கு வந்ட்
எல்லா ஒரே வேன்லியா இல்ல அங்கங்க மாறி மாறி போணிங்கலா பஸ்ல
ஹும் ஒரே நால புரியல
ஒரே ஒரே வேன்லியா இல்ல மாறி மாறி
ஆமா ஒரு ரே வேன் தான் ஒரே மாரி கேரள மொத் சுத்தோ சுத்தி பார்த்து வன்ட்டோ
ஆஹ் அப்டியே கன்னியாகுமரி போயிட்டு ஸ்டைடா வண் வன்டிங்கிளா வீட்டுக்கு
ஆமா வந்து கன்னியாகுமாரி முருக கோயிலு சிவன் கோயிலு எல்லாத்தையு சுத்தி பார்த்துட்டு வந்துட்டோ
ஹும்
இன்னும் அப்புறம்ண்ணா
எவ்வளோ நாள் போனீங்க பிளான்னு
நானா ஒரு வாரம் பிளான் போட்டோம் ஆனா அஞ்சு நாள் தான் ட்ரிப்பு போச்சு
அ அதுகப வீட்டுக் வந்ட்டிங்க
காசு காலியான ஒனே எல்லாரு வீட்டுக் வந்ட்டோ வேற வழி இல்லாம்
உம் அப்புற நெக்ஸ்ட் எங்க பிளானு போட்டீங்க இப்போ
நெக்ஸ்ட்டு அத்த வர்ஷோ கோவா போலானு பிளானு
அ கோவா
தினே கோவாக்கு போயி மஜாவா மஜ் ஜாவா என்ஜாய் பண்ட்டு வர்லானு ஒரு பிளான்ல இ போ இப்போ இ பரன்னா சொல்லு காசுல்லா சேத்துட்டே காசுலா சேத்துட்டே ஒரு அஞ்சாய்ரோ ஒரு அஞ்சாயிரம் ஆ வா வண்டி கூட வாய்ங்கினு கூட வந்துருவே நானு ம்ஹூ அஞ்சாயிரபா ஒரு கடன் வாங்கினு கூட வந் ட்டு ஜாலியா என்ஜாய் பண்ட்டு போய்டுவே கோவால்ல ஒரு வாரோ ஒரு வார் ப்பறமா ஒரு மாசங்கூட இருப்பே கோவால் எ இஷ்டொ
உ இஷ்டம்மா
ஆமா காசு இந்தா அங்கியே கூட தங்கிடுவே
உம் இக்லா போ வேண்டி தான மா பும்பை டெல்லி ஆக்ரா தாஜ்மஹாலு அதல்லா போய்ட்டு
அதெல்லா நாங் எப்பியோ போய்ட்டு வந்ட்டே
எப்ப போன்து பொறந்ததே அங்கதானா ஆக்ரால தானா பொறந்தியா ம் தாஜ்மஹால்லதா பொந்தியா ப்ப அமெரிக்கா அந்த மாரி சைட்லா போய்ட்டு வர வேண்டி தான பாஸ்போட் வாங்கி
அமெரிக்காவா அமெரிக்காலா அதல எங்க ஆயா வீடு அமெரிக்காலதா இருக்கு
லு ஆயா வீடா அப்போ அந்த ரஷ்யா ரஷ்யா ஆஸ்ட்ரேலியா அந்த மார்லா போமாட்டியா
ரஷ்யா ரஷ்யாலா அங்கதா உன்னு போல அங்கதா போனு அங்க வந்து இந்த போர்லா நடக்குதுல்ல
அ அதனால போலியா
அ ஆ ஆ அதனால போர்லா முடிஞ்சுட்டுகு அப்புற போலானு இருகே
உம் செரி செ ப்ப வேற எங்கியா போ வேண்டி தான அப்போ யூரோப்பு அந்த மார போ வெனிதான ஐஃபில் டவரு அது மாரி போக வேண்டிது தான
ஆஹ் அதெல்லா தோணும் நா ஒரு ஒரு திருவிழா தானே போ முடியு அத்
ஓ அப்டி ம் ந சில பேர்லா ந சில பேர்லாம் நடந்தே மொத்த மொத்த உலகத்தையு சுத்தி வராங்கள்ள இப்ப கூடோ ஒ ஒருத்தர் பண்ணாரே நட ஆ சைக்கிள்ளயே அந்த மாரி நீயும் போய் சுத் சுத்திட்டு வரவேண்டி தானே
அந்தம் மாரில்லா சுத்திட்டு வர மாட்டே
தாய்லாண்டு அந்த மாரி போயிட்டு வர வேண்டிதானே
அப்பில்லா பண்ண மாட்டன்டா நானு ஸ்ட்ரெட்டா போவே என்கிட்ட ஒரு பத்து கலர்ல பத்து பத்து ஏரோப்ளேன் இருக்கு
ஆ
அதுல ஏதனா ஒன்னுத்துல ஏறி பறந்து அப்டியே சர்ன்னு போயி
எது இது கோயி கோயில் திருவிழால வாங்கினியே அந்தப் பிளைன்னா
ஆ அப்பப்போ கோயில் திருவிழா நடக்கு அதுல ஒரு பிளைன் விப்பாங்க பாத்தியா பின்னாடி கயிறு இழுத்து உட்டா போவுமே ஆ அந்த மாரி வாங்கி வெச்சிருக்க பத்து பத்து கலர்ல அத போய் அதல ஓக்காருவே எங்க அப்பா பி அ ஆ அதுல போய் ஒக்காருவே எங்க அப்பா பின்னாடி அந்த கயிற இழுத்து உடுவாரு
ஆ உங்க அப்பா தள்ளினே வருவாரா
அப்டியே பறந்து போய்டுவே நானு பறந்து மும்பையி
ம் தாஜ்மஹாலு அப்புறோ
எங்கனா போயிட்டு வருவே ஹெலிகாப் ஹெலிகாப்டரு இருக்கு நாளைக்கு வேனா ஹெலிகாப்டர் காலேஜிக்கு எடுத்துன்னு வரட்டா
ஆ எடுத்துனு வா ரெண்டு எடுத்துனு வா ஒன்னு எனக்கு ஒன்னு உனக்குன்னு ஓகே
ந ந கலர் ந கலர்ல வேணும் உனக்கு
எடுத்துனு வா
உம் செர் செர்
ஆஹ்
அப்பறம்
அப்பற நம்ம
ஆஹ் நீ கேட்ட உனக்கொச உனக்கொச உனக்கொச எத்துன்னு வரே உனக்கொச வாங்கினு வரே நீ கேட்ட நீ கேட்ட எல்லாமே
ஆஹ் சரி ஆ நா அப்புறம் ஃபோன் அடிக்கிற ரெடி பண்ணு போயி
அ